என்னா பண்ற
என்ன பண்றே டூருக் போயிட்டு ஒரே டயடா இருக்கு நீ என்ன பண்ணிட் இருக்க
நா சும்மாதா உக்காந்திருக்க எனக் ஒரே கவலையா இருக்கு
யே
பியூச்சர் பிளான்ல்லா பத்தி யோச்சுட்டு இருக்கே
நா அதுக்குதா ஜாலியா வந்து டூருக்கு போயிட்டு வந்தே நீயு அப்டி எங்கய போயிட்டு வர வேண்டியதுதானே அப்டின்ன ஃபியூச்சர் பிளான் பத்தி உனக்கு கவல இப்பவே
ஆக்சுவலா எப்டி வச்சுக்கோய மந்திலி பட்ஜெட் போடுவ போன மாசோ போட்ட பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமா போச்சு அமௌண்ட் செலவு ஓகே போன மாஸ் அதா அப்டி ஆச்சுன்னு வுட்டே இந்த மாசம் போட்டே இந்த மாசம் அத விட அதிகமா போயிட்ருக்கு
ஆமா மாச மாசம் நம்மளுக்குதா வெலவாசி எல்லாம் ஏறுது இல்ல அதனால நீ உ நீ எப்டி அந்த மாரி கணக்கு போடுவே கணக்கு போடாம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணு வேற வழி இல்ல கணக்கு போட்டுதா பட்ஜெட் போட்டுதா வாழணும்ன்றாங்க அதெல்லாம் இப்ப இருக்கிறதுக்கு செட்டே ஆகாது நீ சொன்ன மாரி இந்த மாசம் கம்மியாகும் அடுத்த மாச இப்ப ஏறும் வெலவாசி நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குல நீ எப்டி பட்ஜெட் போடுவ அத விட்ரு நீ பட்ஜெட் போட்ட உன் டென்ஷன் தா ஆகும் இந்த மாத்ரி
பட்ஜெட் போடாம முடியில என்னால
சொல்றது கரெக்ட் தா என் உம்
எப்டின்னு வச்சுக்கோயே பட்ஜெட் போட்றே ஒரு பொருள் இன்னைக்கு பத்து ரூபா விக்குது அடுத்த நாள் பாத்தா அப்டி இருவது ரூபா ஆயிடுது.
அதுதா அதுதா நா கடைக்கு போய் பழக்கொ இல்லையா ரொம்ப நா வருஷத்துக்கு முன்னாடி போனது பாத்தா இப்ப டபுள் இல்ல ட்ரிபிள்மா எங்கேயோ இருக்கு இதெல்லா இவ்வளவா அப்டினு ஆச்சரியமா இருக்கே எனக்கு என்னா நா போறதில்ல வீட்டுலதா வாங்கிட்டு வருவாங்க என்னைக்கோ போய் வாங்குறக்கு கூட எனக் அப்டி மனசு வரலங்க இது இவ்ளோ ஏறி இருக்கா அப்டி
உம் எனக்கு வந்து ஒரு ம் நீ சொல்றது கரெக்ட் தா. முட்டக்கு சொல்ல வந்தல்ல இப் ப்ப அதேதா
நால் ரூபா இருந்த முட்ட நேத்து வந்து ஆறு ரூபா ஏத் தோ சொன்னாரு இனிக்கி ஏழ் ரூபாய்க்கி எப் இப்ப என்னா சொல்றாரு எனக்கு அதுவும் ஒரு கடைக்கு வித்தியாசம் அத பத்திய நீ ஒரு கடக்கியு ஒரு கட வித்தியாசம் கேட்டா வந்து இது வந்து ஊருக்குள்ள இருக்க கடையா வரமாடம் வாங்க மாட்டாங்க நாங்கள் ரேட்டாக வைக்கிறோம் வெளியில் போனாலும் சந்தைக்கு போனாலும் ஒன்னு சூப்பர் மார்க்கெட் போன ஒரு ரேட்டு அதுவும் நாளுக்கு நாள் விலை ஏறுது ஒரு கஷ்டமான விஷயம்னு பாத்தா கடைக்கு கடைக்கு ஏறுது நம்ம என்ன பண்ணிவோம் அவசரத்துக்கு பக்கத்துல வாங்கலானு வாங்குவோம் அப்போ பட்ஜெட் என்ன ஆகு எதுக்குமே
சுமாரா போயிட்டே இருக்கு
அதெல்லாம் கவலைப்படாதே என்ன பண்றது உம் வரமாட்டனது வேலைக்கு போக வேண்டியதான
நானா எப்படி போறது கொழந்தைங்க நாற்கார்களா கஷ்டம் உஹம் நீ சொல்ற மாதிரி டூராச்சு ட்ரிப் போயிருக்கலாம் எங்கயாச்சு
த்து போனாலு ஒரு மாசோ நீ ரிலாக்ஸ் இருப்ப மறு மாசம் திரும்ப அந்த காசு எகுறும் மளிகை சாமான் வாங்கும்போது அதனால திரும்ப பீல் பண்ணுவ நான் என்ன சொல்லுவேன் டூருக்கு போறியோ இல்ல நீ அதை பத்தி நினைக்க கூடாது டூருக்கு போறது ஒரு விஷயம்தா நம்ப இல்லன்ல்ல இப்ப அதுக்கும் செலவாகுமே நம்ம யோசி இப்போம் வந்துட்டு போயிட்டு வரலாம் ரிலாக்ஸ் அப் ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரலாம் நான் வந்து அந்த வர் பத்து படத்து விட்று நடக்குறதான் நடக்கும் என்ன பண்றது எட்டு வருஷ நம்மளுக் வந்து எப்படியோ முடிஞ்ச நம்ம சாப்பிடாம இருக்கிறமோ நா டெய்லி எப்பயோ சாப்ப எதனா ஆகும் அப்படி அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இப்போ பட்ஜெட் ஏத்துற மாதிரி கொஞ்சம் கம்மியா நம்ம. பண்ணிக்கணும் ஒரு சில அ தேவையில்லாம வெளில போவோம் தேவையில்லாம துணி எடுப்போம் பேர் இருக்கிறத கொஞ்ச அப்படியே அட்ஜஸ் பண்ணிட்டு பண்ணா வேண்டியதா
ஒருக்க கூட டிரஸ்ஸுக்கு செலவாக மாட்டேங்குது இது கொழந்தைங்க டிரஸ்லாம் அவ்வள விலைக்கி
காஸ்லியா இருக்குல ஆமா நானும் என் பட்ஜெட்டுக்கு கம்மியா தேடு தேடு தேடுன் போய் தேடறேன்
உம் அதை விட என்ன பெரிய காமெடினு வச்சுக்கோயேன் இந்த கடையில இப்போ லாஸ்ட் டைம் கம்மியான விலைக்கு எடுத்தோம் செரி இந்த கடைக்கு போலாம் அந்த கடைக்கு போலான்ட்டு ட்ரெஸு கடயேறது விட பெட்ரோ டீசல் வெலயும் ஏறி போயிறுது நமக் க்கு இங்க
து ஒன்னும் பண்ண முடியாது வண்டி ஓட்டுது இல்ல நீ
ஆஹ் நா ஓட்டுவேன் உனக்கு ஓட்டத் தெரியும் தான
ரொம்ப கஷ்டம் இல்லயே எனக்கு எங்க தெரியும் அது ஓட்ட தெரியாதுனால தான நா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நடந்து நடந்து போறே ஆனா என்னன்ன நடக்கறது ஹெல்தி ஆனா டைமுக்கு நம்ம டக்குனும்
போ முடியாது ஆனா நீ நடந்து போறதால தான் செம ஸ்லிம்மா இருக்க தெரிமா
ஐய்யயோ ஸ்லிம்மா இருக்க ஓக்கே கால்வலி தாங்க முடிலயே
உம் ஆனா உனக்கு ஸ்லிம்மா இருந்தா உனக்கு கால்வலிலாம் வராதே குண்டா இருக்க என்ன மாரி இருக்கவங்களுக்கு தான் கால்வலி வரும்
நடக்கறது கால்வலி வருதுன்னு சொல்ல வரேன் ச் டயர்ட் ஆயிடுது சரியாவும் சாப்றதில்ல இதுக்கே டைம் கரெக்டா இருக்கு நா போற த்துக்கு எனக்கு வந்து வண்டி நா வா ங்கனுன்டு நீ சொன்ன மாரிதா எனக்கு வந்தது பட்ஜெட்லதா பயந்துட்டு நின்னுட்டு இருக்கேன் இப்போ அது ஒரு பக்கோ ஓட்னா எங்க கீழ விழுந்துறுமோ ஒரு பக்கோ பயோ நெறைய பயோ இருக்கு பயந்தா ஓட்ட முடியாது நீ ஒன்ஸ் ஓட்டிட்டேன்னா உனக்கு பிராக்டிஸ் ஆயிருன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எதாவது ஒரு பழைய வண்டி இருந்தாதா ஓ ட்ட முடியு இதுக்குன்னு நம்ம புது வாங்க முடியுமா வாங்கி புதுசா வாங்கி அத நம்ம கீழ தள்ளி ஒடன்ச்சனா கொஞ்சமான வெலயா வி க்கிது ம் நீ சொல்ற மாதிரி வாங்கி பெட்ரோல் போற அது ஒரு செலவு வாங்குற ஒரு செலவு கொஞ்சம் அப்டி பொறும நடந்து போயிட்டு வந்துட்டா ஆனா தேவைக்கு டக்குன்லாம் போவ முடியாது இதுக்கா ஆட்டோ ஏறி காசு குடுத்துதான் புரியு எப்டி சுத்தி பாத்தாலும் நமக்கு வந்து நீ சொல்ற மாரி பட்ஜெட் எகிறும் வெ வெல வாசிலா ஏறுது ப பைசா செலவா இதெல்லா என்ன பண்ண இல்லன்ல அப் இப்பல்லாம் நம்ப ஒரு பத்து ரூபா இருந்தா கூட ஒரு காலமே மாசமே ஓடும்
ஆமா இப்ப பாத்
இப்பல்லா ஆமா நீ சொல் அ மாதிரி பத்து ரூபா பாக்கெட் பால்கூட வித்துச்சி இப்பல்லாம் பத்து ரூபாய் பேக்கெட் பால் அப்படின்னா இல்லவே இல்ல பட்ஜெட் போட்டு நானும் பட்ஜெட் போட்டுதான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான் பட்ஜெட்ல்லா போட மாட்டே அப்ப அப்ப என்ன காலி ஆகுதோ அப்போ அப்போ வாங்கி வைப்பேன் இப்ப நம் பட்ஜெட் போட்டோ இல்லன்னா மொத்தமா வங்குரோ வச்சுகோ என்ன இன்னைக்கு நம் மளிக சாமான் செலவு இவ்ளோ ஆயிடுச்சு அவ்ள ஆயிச்சு அப்படின்னு யோசிப்போம் கொஞ்ச கொஞ்சமாக வாங்கி ஒவ்வொன்னு பொருள காலியாக்குமா அப்பப்ப
அப்படியே ரீபில் பண்ணிக்கலாள அதவிட
அப்பிடியே பண்ணி நான் அப்பிடி தான் பண்ணுவனே எனக்கு அப்படித்தான் செட் ஆகும் இப்ப நம்ம நறைய வாங்கி வச்சுட்டோம்ச்ச பூச்சி வந்துரும் அது தேவயில்ல திரும சார்ஜர அவுங்க தூக்கி போட்டுட்டு நீ எப்படி பாத்த செலவு அதிகம் ஆஹ் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓ என்ன பண்றது அதனால பட்ஜெட்ல்லாம் பாத்து போட்டோம்ன்னு வச்சுக்கயே கஷ்டமாாதான் இருக்கும் வீட்லயே ஏதாச்சும் சும்மா அப்பிடி வேல பாக்க வேண்டியதுதானே
உம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா இப்போ என்ன எதிர்பாக்கறாங்கன்னா எல்லா வந்து நம்ம டிகிரி மட்டும் பத்த மாட்டேங்குது ஸ்கில்ஸ் வேணும்
ஆமா ஆமா ஆமா அதுக்கு நீ பேசாம ஏதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி படிச்சு
ஓ கோர்ஸா ட்ரை பண்ணிட்டு சர்ச்
அது காசு ரேட்டு தெரியும்ல ஐயோ அதுக்கெல்லா இன்ன நல்ல ரேட்டு ஆமா நம்ம திரும்ப படிக்க வேண்டிய காலத்தில ஒழுங்க ப அத படிச்சதுக்கு எங்க வேற
அத சொல்லுங்க உம் நீங்க எதாச்சு எனக்கு இருந்தா சொல்லுங்க கோர்ஸு
கோர்ஸ் இருக்கு ஆனா செலவுதான் அதிகமா இருக்கும் நானும் பாத்துட்டு தான் அது படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போறதுக்குள்ள டைம் எடுக்குமோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கும் இப்ப வீடல இருந்து வேலை செய்யறதுக்குல்லா எனக்கு டைம் இல்ல கொஞ்சோ சின்ன சின்னதா ஒரு ரெண்டுஅவர் மூணுஅவர் ஏத வேல கிடைச்ச த்த ஓகே அப்படின்ற மாதிரி நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் நான் தெரிஞ்சா சொல்கிறேன் நம்மக்கு உடம்பு டயர்ட ஆகு இப்ப நம்ம காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறோம் நைட் த்து லேட்டா தூங்குறோம் பகல் ஃபுள்ள குழந்தை பாாரத்துக்கணும் வேலை செய்யணும் இதுல எங்க இருந்து நம்மளுக்கு டைம் இருக்கு உம் உம்
ஒரு ஒருத்தவங்களையும் நம்ம பாத்துக்கிறோம்ல நம்மளை பாத்துக்க ஆள் இல்ல
இப்ப நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு வறது வேற ரிலாக்ஸா இருக்கும் பஸ் ஏறி போவோம் நடந்து போவோம் ம் ஃப்ரெண்ஸ்லாம் இருப்பாங்க நல்லா ஷேர் பண்ணி சாப்டுவோம் அது வேற வீட்ல உக்காந்துட் அப்டியே ரொம்ப ட் கடுப்பாருக்கு நம்ம இது வீட்டு வேலைய பாத்துட்டு எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு போனா அது டோட்டலா வேற ஆனா இப்பல்லா பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் தான் பண்ணிட்ருக்காங்க அவங்கல்லா ரொம்ப ப்ரெஷர் ஆ இருக்காங்க தெரியுமா கேட்டா அவங்க ஜாலி நம்ம போய் சொல்லுவோ உனக்கென்ன ஏசிலே வீட்ல உக்காந் ஜாலியா இருக்கற அப்டின்வோ அவுங்ளுக்குதான் தெரியு அந்த ப்ரஷர் என்ன ஆ ஒர்க் வந்து எக்ஸ்ட்ரா குடுத்துர்றாங்களாமா நீ வீட்லதான இருக் க்குற நீ எழுந்திரிச்சு போய் டைம்லா இது வேஸ் ஸா அதுலலே எக்ஸ்ட்ரா குடுத்துர்றாங்களாமா அப்டின்னு சொ சொல்லுவாங்க நெறைய பேரு இந்த மோஸ்ட்லி அ ஐடிஸ் ட்ல அந் மாரிலா சொல்லுவாங்க எனக்கு அவங்க அத சொல்லும்போதுதா எனக்கு பயோ அது ஆமா ஆமா அதுக்காக ஒன் ஒ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த யோகா மாரிலாங் கூட பண்ணுவாங்ளாமா அவுங் சொல்லிருக்காங்க என்னதா பண்ணா கூட டெய்லி இப்ப வீக்லி ஒன்ஸ் யோகா பண்றதுனா டெய்லி பிரெஷ்ஷராருக் துல அவுங்ளுக்கு வேல பண்றது ஐய்யோ நம்மலா அத நாள்தா வந்தது நீ ஸ்கோர்ஸ் கேட்டல இப்ப கோர்ஸ் கேட்டுட்டு நம்ம கண்டு கோர்ஸு இவ்ளோ செலவு பண்ணி படிச்சோமே ஒரு நல்ல வேல தேடணு அதுக் க்கு நம்ம செலவு பண்ணி படிச்சிருக்கோமா ஏத்த மாதிரி வேல தேடணும் அப்ப நீ சம்பளம் அதிகம் க்குனா உனுக்கு வேலையு அதிகமாருக்
ஆஹ் நீங்க சொல்ற மாரி
ம் வீட்டு வேல எதுவு பாக்க முடியாது நம் ஒடம்பு ஃஸ்பாய்லாய் க்யோ கொழந்தைங்களோட ஹெல்த்து கொழந்தைங்கள் படிப்பு க்கு எல்லாமே ஸ்பாயில்லாகு நீங்க சுத்தி முத்தி எப்டி ப வந்து வந்தாலு உங்களுக் பண செலவு செலவு தா இன்னு வரக்கூடிய காலத்துல நம்மொ பழைய காலமாதிரில்லா இல்ல வெயில்ல அதே மாதிரி ஊருக்கேத்த மாதிரி கூட இப் ப்ப இப்ப கிராமத்துல பாத்தீங்கனா கூட ஒரு பத்தாயிரோ இருவதாயர்த்ல வெச்சு சமாளிச்சர்றாங்க ஓடுறாங்க ஆனா ஸ்
நமக்கு வாடகையே யோசிச்சு பாருங்க அந்த பத்தாயிரத்துக்காய்டுது அ போ அவுங்க நல்லா பங்ளா மாரி இருக் ப்போ நம்ம ஒரு குருவி கூடு மாரி இருக்கோ
ஆமா சொல்லிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லா கூட எல்லா ஐயாய்ரூபானாங்களா, என்னடா இது ஐயாய்ரூபாய்க்கு வீடு கெடைக்குதா நாங்கெல்லா இங்க எவ்ளோ டபுளா ட்ரிபிள் கூட குடுக்குறோ நல்ல வீ
கெடைக்காது வில்லேஜ் லைஃப் வேற நம்ம லைஃப் வேற
ஆமா அதனால வருத்தல்லா பட்னு இருக்காத என்ன பண்றது கொஞ்சொ அப்டே பாரு ரிலாக்ஸா இருக்குன்னா நீ கொஞ்சொ அப்டே வாக்கிங் வெள்ள போய்ட்டு வா கோவில்க்கு அந்த மாதிரி எங்க போய்ட்டு வா இல்ல ஜிம்மு யோகா மெடிடேஷன் கூட நல்லது போய்ட்டு வா ம் இல்லனா வேற யார்கிட்டயாச்சு எப்புட்ல்லா ஒர் சின்ன சின்ன குட்டி குட்டி இன்கம் வரா மாதிரி ரொம்ப பெருசா இல்லனா கூட நமக்குன்னு ஒரு மாசோ இந்த மள்ளிக சாமா வாங்கறதுக் அந்த மாதிரியாது ஒரு சின்ன சின்ன டாஸ்க் வே வொர்கெல்லா இருக்கு அந்த மாதிரி இருந்தா எதா தேடிப்பாரு
தேடுவோ தேடு ஒனக்கு தெரிஞ்சுச்ன்னா எனக் ஷேர்ஸ் சொல்லு
சொல்ற சொல்ற இருக்கு பட் ஆனா என்னது நமக் எது உண்ம எது பொய்யின் தெரீலியா நானு நெறையெல்லா ஏமாந்துருக்கே அ றிய ஏமாந்துருக்க காசு கட்டில்லா ஏமாந்துருக்க
அ அதா எனக்கு பயமே நம்ம வீட் ல பதில் சொல்ணும்ல
கண்டிப்பா சொல்ணு ஃப்ரெண்ட்ஸ்லா கூட சொல்லுவாங் ப்பல்லா நா ஃப்ரெண்ட்ஸே சொன்னா கூட நா இப்பல்லா நம்பறதில்ல எதுமே நானா வந்து செக் பண்ணி பாத்து இது உண்ம பொய்யி அப் டின்ற மார்தா தேடுவ இல்ல பெசாம் பிஸ்னஸ் எதாவ் ஐ பண்ண வேண்டிதான
ம் நீங்க வேற நம்ம வீட்ல வேல செய்யறக்கே சே நேரோ இல்ல
செரி நானு அந்த மாதிரி இல்ல பாக்குற எதாது ச் சின்ன சின்ன டஸ்க்கு ஒர்க்கு இந்த அந்த மாரி எதா பாக்கற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லா கேக்கறே அப்ப ஃப்ரெண்க்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்ற ஓகேவா சேர் நா இப்ப பால் பண்றே ம் கேட்டு பண்றே
ஓகே பாய்